இரவு உனவுதா எங்கா தா
இரவு உணவு இனிமே தா நண்பா சாப்டணு
அது ஒரு செம்மயான விஷய நண்பா யோசுச்சுபாரு நம்ம கையில நம் நம்ம வாழ்க்கயில நம்ம கூட எப்பவு இருக்ற ஒரு விஷய இருக்கு அது நண்பன் இல்ல குடும்ப இல்ல போனு இல்ல அப்ற இணயதள இல்ல அதுதா நம்ம நல்லது நண்பா நம்ம பிறந்த நாள்ல இருந்து நடத்துக்கிட்டு நாள்ல அந்த நம்ப பள்ளி போன நாள்ல இருந்து இப்போ இந்த நிமிஷோ இப்ப வரைக்கு நம் அவ பின்னாடியே வந்துட்டு இருக்குற ஒரே விஷயம்பா அந்த நீ வந்து எல்லா பேச ஆரம்பிச்சிச்சுன்னா இது என்ன கதைகள்ல்லா சொல்லு என்ன ரக விசயங்கள் சொல்லுவோ என்ன பாத்ததெல்லா சொல்லும் என்ன உலக இல்ல யாரையு விட ஒரு மனிதனோட வாழ்க்கயில அதிகமா பாத்த அவரோட அ நிழல் தானப்பா
கண்டேய் நீ ரொம்ப ஆழமா இருக்கேடா ஏனா ஒரு நண்ப உ கூட வாழ்க்கைல ஒரு சில வருஷ தா இருப்பான் ஆ ஒரு டீச்சரு சில மாச இருப்பாங்க ஒரு காலேஜ்ல சில கால தா இருப்போ காலேஜின் சில காலங்கள் எல்லா இருப்போ ஆனா உண்மேலே நீ நீ சின்ன பையலா இருந்த அப்பயு இருந்துச்சு ஆனா நீ விழுந்த அப்பயு இருந்துச்சு நீ நீ வெற்றி நீ வந்து வெற்றி பெற்றப்போ அது ஊங் கூட இருந்துச்சு நீ தனியா அழு அழுதப்போ அது கூட இருந்துருக்கு இப்ப நீ யார்கிட்டயு சொல்லாத விஷயங்கல நீ பீல் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துருப்ப அப்பயு அது இருந்திருக்கு ஆனா ஒரு நாள் அ நிழல் பேச ஆரம்பிச்சா அது பத்தி உனக்கே தெரியாத விஷயங்கல சொல்ல ஆரம்பிச்சுருல
ஆமா ஆமா நண்பா அதே மாரி இந்த விஷயத்த கற்பன பண்ணி பாரு நண்பா ஒரு நாள் காலேல வெளிய போறே அப்போ சூரிய வெளிச்சோ மேல நின்னு உன் நிழல் வந்து தரையில விழுது திடிர்னு ஆயி பேச ஆரம்பிக்கிது நண்பா டேய் பத்து வயசுல விழுந்தாக முழங்கால கிழிச் நாள் தா இன்னிக்கி ஞாபோருக்கா கேக்குது ஸ்கூல் ஆனுவல் டே ஸ்டேஜ்ல யேற பயந்த நாள் தா இன்னிக்கு அது ஞாபோ இருக்கா அப்டின்னு கேக்குது அதே மாரி யாருக்கும் தெரியாது பெஞ்சு பிண்ணாடி உட்கா காந்து அழுத நாள் ஞாபகம் இருகான்னு கேக்குது ம் மறந்து கெட்ட விஷயோ எல்லாத்தையுமே அது ஞாபகப்படுத்த ஆரம்பிச் ரிச்சி அது ஒரு பெரிய சாதாரண ஒரு கான்வர்சேஷன் என்னடா இது உண்மையா முழு வாழ்க் இன்னியோட கான்வர்சேஷனா இருக்குடா
நீங்க சொன்னது எல்லாமே உண்மைடா அதுவு நிலழுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அது என்னன்னா அது ஒண்ண ஜட்ஜ் பண்ணாது அது ஒண்ண ரிச்சா இருந்தாலு அது வரும் நீ புவராருந்தாலு அது வரு நீ வெட்டியில யார நீ வெற்றி பெற்றாலு அது வு கூட வரு நீ தோல்வி பெற்றாலு அது வு கூட இருக்கு இப்போ உலக முழுக்க ஒன்ன விட்டு போனாலு அது போகாது அதனாலதா நிலழ் பேச ஆரம்பிச்சா அட்வைஸ் கொடுக்குற மாதிரி டிக் இல்லாம வாழ்க்கைய நியூஸா பார்த்தா ஒரு சாட்சி மாதிரி பேசு நண்பா
ஆமாண்டா நீங்க இந்த மாதிரி விஷய என்ன கற்பனை பண்ணிப்பாரே ஒரு பெரிய பிசினஸ்மேன்னோட நிழல் பேச ஆரம்பிச்சா நீ எப்போ பெரிய ஆஃபிஸ் ஓனர் தா ஆனா ஒரு காலத் தன் அ அ பஸ் ஸ்டாப்ல நின்னு இன்ண்டர்வியூ க்காக வெயிட் பண்ணியவன் சொல்றது இப்போ உன்னோட டேபிள் மேல இருக்கிற அவாடு
ம்
ஆனா ஒரு நாள் உன்ன யாருமே நம்பலேன்னு சொல்றது உடனே அந்த மனிதன் புரில வெற்றி மட்டு வாழ்க்க இல்ல அந்த வெற்றிக்கு முன்னாடி இருந்து போராட்டம்னு வாழ்க்கைதா நாண்பா
கண்டிப்பா நண்பா இப்போ நா அதே மாதிரி ஒரு மாணவே இருக்கானு வச்சுக்கோ அவனோட அவனோட நிகழ் பேச ஆரம்பிச்சா அது மார்க் பற்றி பேசாது அது வந்து அவ வந்து தேர்ச்சில தோல்வி அடஞ்சத பத்தி பேசாது அது ஆனா நாள எங்கிட அதுக்கப்றோ மீண்டு முயற்சி பண்ணியா அதுதா அந்த நாள் தா முக்கியொ அப்டினு சொல்லு ஏனா உன்ன எல்லாருமே சிரிச்சா நாள நீ உன்ன நம்ப ஆரம்பிப்ப நா நாள் நா முக்கியன்னு சொல்லு ஏனா நேரு வந்து ரிசல்ட பாக்கல அது வந்து அவனோட பயணத்த தா பாக்குது நண்பா
சரிதா நண்பா நீங்கல்லா எமோஷனலா ஒரு பாட்டு இருக்க அத யோசுச்சுப்பாரு ஒரு வயதான தாத்தா மாலையில சூரியன் ஒளில நட சரா அவரோட நிரல் ப பக்கத்ல விழுது அந்த நிரல் பேசு ஆரமிச்சா
உம்
வருஷோ வாழ்க்கையு பாத்துருக்கே நீ தா சொன்ன நீ சின்ன பையனா ஓடியாரத பாத்துருக்கே நீ காதலி உடன் பா இருக்கே உம் அப்பா அனைத்தையு பாத்துருக்கே ஆனதையு பாத்துருக்கே நீ உன் நண்பர்கல ஏந்த நா பாத்துருக்கேன்டா அப்டீனு சொல்ல அதே கேக்றவனுக்கே கண்ணு கலங்கிடும்டா
இதபாநண்பா ஆனா அதே நேலோட ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயோ சொல்றே அது வந்து பெரிய மொமெண்ட மட்டு பாக்கலன்பா சின்ன சின்ன மொமெண்டையு அதது வந்து அப்பப்போ பார்கு ஏன்னா நம்ம மறந்துட்ட நம்மளோட பிறந்தநாளம்மா பிறந்த நாளா இருக்கலா அப்றோ மறந்துட்ட நம்மளோட நண்பர்களா இருக்கலாம் மறந்துட்ட செழிப்பா இருக்கலாம் அப்றோ மறந்துட்ட கனவாவு இருக்கலா இது எல்லாத்தையுமே அது பாத்துருக்குது அதனால ஒரு வரலாறு புஸ்தகத்துல ஒரு நோட் ஓட வரலாற்ற சொல்லலா ஆனா ஒரு நேர்ல நேர்ல தா ஒரு மனுஷனோட வரலாற்றயே சொல்லு நண்பா
அமா நண்பா அதே மாரி ஆ இதுல எமோஷ்னலான பாட்டு எல்லா நாம பார்த்தோம்ண்டா இப்போ அத நாம இப்போ அதோ நிலனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நீ சொன்ன அதா அது ஒரு பெரிய மூமெண்டா மட்டு ல்ல சின்னச் சின்ன மு ஒண்டயு பாத்துக்கு நம்ம மரத்துட்ட பர்த்டேக்கு ம் மறந்த நண்பர்கள் மறந்துட்ட சிரிப்பு மறந்துட்ட கனவுகள்னு அ எல்லாத்தையு அது பாத்துருக்குடா அதனாலதா ஹிஸ்ட்ரி புக் க்கு ஒரு நாட்டோட வரலா அ சொல்லலா ஆனா ஒரு விஷ் தேடோ தா மனிதனோட வரலாற்ற கரெக்டா சொல்லூ டா
உ நா சொன்னத கரெக்டா புரிஞ்சிக்கிட்ட ஆனா இமேஜின் பண்ணிப்பாரு இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா நிழலு ஒரு நாள்ல பேச ஆரம்பிச்சுச்சுனா அது என்ன பேசோ இப்போ ஸ்கூல் கிரௌ ஸ்கூல் கிரவுண்ட்ல இருக்கிற நிழல்க கொழந்தைங்களோட கனவுள பத்தி பேசு கரெக்டா அப்போ ஹாஸ்பிட்டல இருக்கிற நிழல்கள் என்ன பேசோ நம்பிக்கைய பத்தி பேசோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற நிழல் வந்து பிரிவுகள பத்தியு சந்திப்புகள பத்தியு பேசோ ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமோட கள் வந்து என்ன பேசோ நினைவுகள பத்தி பேசோ இப்போ உலகம் ஒரு பெரிய கதை புக் மாதிரி ஆயிரு நண்பா
அதுவு டேய் ஆ நிழலுக்குள்ளதா மனிதர்களோட உண்மையான முகம்லா தெரியுண்டா என்ன உலகத்துக்காக நம்ப அக் ஆக்ட்டிங் பண்ணலா சோஷியல் மீடிக்காக பொய்யா சிரிக்கலா இன்டர்வியூக்காக கான்ஃபிடென்ட்டா இருக்கலா ஆனா தனியா அற நேரத்துலா நம்ம யாருன்னு நிழலுக்கு தெரியு அதனால நிழல் வந்து எதா பேச ஆரம்பிச்சா நம்ம சோ வெற்றியோட கதைகள சொல்ல விட உண்மையான கதைகள தா சொல்னோடா
ஆமாடா டேய் இப்போ இத எல்லா யோசிச்சா ஒரு விஷயோ தா எனக்கு புரியுது அது நம்ம வாழ்க்க நறைய பேர நம்ம பாத்திருப்போ அ நிறைய இடங்கள நம்ம போறோ ஆ நிறய விஷயங்கள மறந்துடுறோ ஆனா அமைதியா ஒரு தாய்ச்சி எப்பவுமே நம்ம கூட இருக்குது அது நம்ம கூட பேசாது அது வந்து நம்மளுக்கு வந்து அறிவுர சொல்லாது அது வந்து நம்மள அது வந்து நம்மள எட போட்டு பாக்காது ஆனா அது எல்லாத்தயுமே ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இதுதான நண்பா இருக்கு
ஆமா ஆமாண்டா செரியாதா சொன்ன. அதனாலதா ஒரு நாள் நிழல்லா பேச ஆரம்பிச்சா ங்க உலக ரகசியங்கல்ல சொல்ல மாட் நாங்க கேளின்னு னு சொல்ல மாட்டாங்க ட்ரஷர் எங்க இருக்குன்னா சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு மனிதன் கி கேக்கு ஒரே ஒரு லைன்தா சொல்லு. உலகத்துல எ எல்லாரு உன்ன கொஞ்சோ நேரந்தா பாத்தாங்க. ஆனா நா உன் முழு வாழ்க்கையு பாத்திருக்கேன்னு சொல்லு நண்பா. அதே மாதிரி இது வாழ்க்கைய பாத்ததோட இல்லாம அந்த மனுஷனோட வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே வந்து கூடயே இருந்து பாத்திருக்கு நண்பா.
ஆமாங்க நா ஓ இப்போ உலகத்துல இருக்கிற எல்லாரு கொஞ்ச நேரோ பாத்தாங்க. ஆனா நா ஒரு முழு வாழ்க்கையு பாத்திருக்கேன்னு அது தௌலத்தா சொல்லு இல்ல நண்பா?
ஆமா ஆமா நண்பா நீ சொல்றது கரெக்ட்டுதா நண்பா. அதே மாரி ஒருத்தர் வந்து ஒரு த்தர் மத்தவங்களோட வரலாற எழுதுறத விட அந்த நிழல் சொல்றது அதா நண்பா நூறு பர்சன்ட் உண்மையா இருக்கு.
ஆமா நண்பா. ஆனா வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நண்பா. இப்போ நம்மளோட நெழல் வந் து நம்ம நம்ம கிட்ட பகல் நேரத்துல மட்டும்தா இருக்கு நண்பா இரவு நேரத்துல போயிரு அப்ப நம்ப இரவுல என்ன பண்றோ அந்த எக்ஸ்பீரியன் அந்த நிழலுக்கு தெரியாதா நண்பா
நீ சொல்றது வாஸ்தவம்தா நண்பா. ஆனா அதுக்கு பதில் சொல்றது வந்து எனக்கு தெர்ல நண்பா இது வந்து ஒரு கற் பனை க்காகதா நாம நம் பேசுறோ அப்படின்னும் போது அது தெர்ல நண் ஆ சில பேர் வந்து ஆ சின்ன சின்ன பல்ப்லாம் ஆமா நண்பா அவுங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன வெளி ச்சம் வரும்போது இந்த நிலைல் தெரிணும். நண்பா சில பேர் வெளிச்சம் இல்லாமா படுக்கறவுங்களுக் க்கு அது நடக்காது நண்
ஆ பாத்தட்ட நண்பா இந்த நெறைய படங்கள்க் அவுங்க வந்து தெருவிளக்கு இரவு நேர நடந்து போயிட்டு இருக்கும் போது தெருவிளக்கல நெழலப் பாத்து அவுங்களே பயந்துஓடுவாங்க ஐய்யோயோ
ஆமா ஆமா நண்பா ஆமா ஆமா நண்பா நானே வந்து ம் ம் ஆமா நண்பா
எனக்கு தெரிஞ்சவர் வந்து ஒருத்தர் நண்பா இந்த மாரி அவர் நைட்ல வந்து ஒருத்தர் வந்து மாவரைச்சிட்டு போயிருக்காரு நண்பா மாவு அரிசி மாவு இட்லி மாவு அவர் வந்து என்ன ஆயிட்ட இந்த நிழல பாத்துட்டு பேயின் பயந்து அந்த மாவல்லா கீழே கொட்டி அதுக்கப்பற திரும்பி அந்த மாவு மண்ணோடு எடுத்து அந்த பக்கெட்ல போட்டு வீட்ல போய் சம்ம அடி வாங்கியிருக்காரு
ம் மோசமா மாரி தா நண்பா இந்த மாரி சில விஷயங்கள் எல்லா கேக்கபோது சிரிப்பு தா வருது நண்
தெரி வந்தா
சேரி நண்பா பா பாய்